ஹலோ
வணக்கம்
வணக்க வணக்கங்க ஹலோ
ஓகேங்களா
ஆ நல்லாருக்கேங்க நீங்க புரியலங்க
கேக்குதா உங்களுக்கு எது
ஆ நல் நல்லாவே கேக்குது ங்க ஒங்களுக்கு நல்லா கேக்குதா
ஆ கேக்குதுங்க
நல்லது நல்ல ஆ சாப்ட்டங்க நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்ட
ஆ நல்லது நல்லது இன்னு என்னன்னா நீங்க வாய்ஸ் நீங்க பேசுறது வந்து கொஞ்சோ லோவா இருக்கு அது என்ன அது ஏர்பாட்ஸ் எதனா போட்ருங்கீங்களா என்னன்
இல்ல அதெல்லா போடலைங்க
அப்டிங்களா நல்லது செரிங்க இப்போ நீங்க நைட்டு என்ன ஸ்பெஷல் செய்யலா என்னன்றீங்க என்ன சமைக்கலானு இருக்கீங்க
நைட் வந்து பாத்தீங்கன்னா தோச செய்ணு
நல்லது நல்லது செரிங்க எப்பறோ ஒங்களுக்கு ஒங்கள ஒங்க ஒங்க லைஃப்ல ஆ மறக்க முடியாத ஒரு விஷ்யோ மறக்க முடியாத ஒரு சந்தோஷோ அ அந்த மாதிரி எதாச்சு ஒன்னு இருக்கு அதாவது எப்டி சொல்றதுன்னா இப்ப நா இங்க டூருக்கு போனோ அங்க போனீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்தது அதெல்லாம் என்னாலும் மறக்க முடியல அப்படியும் இருக்கலாம் இல்ல நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த மாதிரி எிலல்லாம் எனக்கு நடந்தது அதெல்லாம் மறக்க முடியாத நினங்க இல்ல நான் காலேஜ் படிக்கிறப்ப அந்த மாதிரி ஏதாச்சும் உங்க நினங்க ஏதாச்சு இருக்கும் அதை மறக்க முன்னா சந்தோஷம் அது உங்ளால எதாச் ஷேர் பண்ணுன்னா ஷேர் பண்ணுங்க அப்டி இல்லையா இல்லன்னா உங்ளுக்கு எ நா இப்பென்னனா இப்போ எங்க வீட் இல்ல நா சம இப்ப நா செ ஒரு வி ஆ ஒருத்தர் சாப்டும்போது ரெண்டு பேர்து சாப்டுவாங்க ரெண்டு வாட்டி சாப்டுவாங்க அந்த மாரி நா டேஸ்ட்டா சமைப்பே அதாச்சு அந்த மாரி இருந்தாலூ நன்ன பேசிகோங்க ஆ என்ன வந்தாலு சொல்ங்க லோ
இல்ல எனக்கு என எனக்கு எப்டி சொல்றதுன்னா மறக்க முடியாத நினைவுகள்னா பசங்க தா எனக்கு பசங் அங்க ரொம்ப புடிக்கூ பசங்க மட்டுந்தா அவ்ளோதா எங்க போனாலூ அவங்கள கூட்டு போவே கூட்டு வருவே
து நல்லது ஓகே நல்லது நா என்ன சொல்றேனா உங்களுக்கு டூருக்கு போயிருக்கீங்களா இல்ல எங்காச்சு இப்போ ஃபேமிலியோட எங்கனா போயிருக்கீங்க அந்த மாரி எதாச்சு இந்தனா சொல்லுங்க
அந்த மாரி நாங்க எங்கே வெளியே போனதில்ல வீடு ஆமா நாங்க வெளியே வெகேஷ் ன் சொல்லிட்டு டூரு அப்டின்லா எதுவூ போனதே கெடையாது
ஆ நல்லது நல்லதுங்க
பத்து வருஷத்துக்கு முன்னாடி பீச்சுக்கு போயிருக்கோ மெட்ராஸ்ல பீச்சுக்கு போயிருக்கோ அவ்ளோதா பசங்க என்ஜாய் பண்ணாங்க நல்லா இங்கருந்து எங்களுக்கு வந்து மூணு மண் நேரோ ட்ராவல் இங்கருந்து எங்க ஊர்லேந்து போனோனா மூன்ற மண் நேரோ அப்டி அவ்ளோதா
ம் ம் நல்லது நல் நல்லது நல்லதுங்க
அதனால வந்து நாங்க சளிச்சிருவோ போனா அங்கதா போனோ அதனால செரி ஒரு நாளு ட்ராவல் மட்டுமே போற மாரி இருக்கூ
ஆ ஆ நல்லது நல்லதுங்க
அதனால வந்து வேண்டா அப்டின் சொல்லிட்டு இப்பத்துக்கு எதுவு எங்கயூ போறதில்ல கொஞ்சோ பசங்கல்லா பெருசானப்றமா எங்காவ் போணோ அப்போ வந்து கொஞ்சோ ஆ உங்க
போய்ட ம் ம்
அதனால வந்து இப்பத்துக்கு இங்க
ந ஆ நல்லது நல்லதா நல்ல விஷயங்க நல்ல விஷயங்க ஆ நா போயிருக்கே பட் ஆனா மறக் முடியாது நின்ன நா நா ஸ்கூ காலேஜ்ப்பிறப்ப அவங்க ஷேர் பண்ணோ நாங்க சேட்டர்டே சண்டே அப்டின்ட்டு ஒரு நாங்க ஃபால்ஸுக்கு போலான்னு போனோ அங்க என்ன ஆச்சுன்னா ஒரு பத்து பேர் கூடி போறத்துல அங்க நட தொனோ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போற மாதிரிதா இருக்கு உள்ள காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளதா ஃபால்ஸ் இருக்கு அதாவது கா ஃபால்ஸ் னா தண்ணி மேலந்திக்கி தண்ணி கீழ ஓட ஆறு ஆறு மேரிய ஓடற தண்ணி பட் இப்ப என்னன்னா நாங்க சேட்டர்டே சண்டே சேட்டர்டே சண் டே அ ஒரு நாளைக்கி நாங்க போலான்ட்டு போயிட்ருக்கரப்போ சின்ன கேஸ் ஒன்னு ரெடி பண்ணிட்டு அது தேவையான அ வெஜிடபுள்ஸு அ சிக்கனு எல்லாமே எடுத்துக்கிட்டு நாங்க போறப்போ அ கா ஃபை கிலோமீட்டர் எப்டியோ காட்டுக்குள்ள நடக்கறா மாரிதா இருக்கூ பட் டு அது இருந்தாலு நடந்து போறப்போ அ நடந்து போறோ இல்ல ஜ் ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு எல்லாமே போயிட்டு இருக்கோம் இருவத்தஞ்சு இருவத்தஞ்சு லிட்ரு கேன் தண்ணி கேனு எல்லாமே எடுத்து கொண்டு போயி அ நடந்துச்சு அந்த தண்ணி வந்துருச்சு அந்த தண்ணி இருக்கற எடோ வந்துருச்சு அங்க வந்து ஃபேமிலியா அவுங்கதா குளிச்சுட்டு இருந்தாங்க சேரி இன்னொரு ஃபேமிலி குளிச்சுட்டு இருக்காங்களே நம்ம சமைச்சு சாப்புட போறோமேன்ட்டு நாங்க இன்னு கொஞ்சோ தள்ளி போயிட்டு இருக்கறப்போ அ திஸ் இஸ் டேஞ்சர்ஸ் ஸோன் அப்டின்ட்டு இருந்தது ஹலோ
இல்லல்ல கேக்குது எனக்கு பொதுவா பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்துட்டே இருந்தது ஹலோ கேக்குதுங்ளா கேக்குதுங்ளா உங்களுக்கு எனக்கு கேக்குது எனக்கு கேக்குது நீங்க பேசுங்க இல்ல பேசு
ஹலோ ஆ சேரி ஓகேங் அங்க போகறப்போ அங்க ஃபேமிலில்லா அவுங்க முன்னாடியே குளி ச்சுட்டு இருக்றப்போ நாங்க செரி இன்னொன்னு கொஞ்சே நம்ம சமச்சு சாப்டபோறோமேன்ட்டு இன்னு கொஞ்சோ ஒன் கிலோமீட்டர் நடந்து போலான்ட்டு அப்டி நடந்து போறப்போ அ திஸ் இஸ் டேஞ்சர்ஸ் ஸோன் அந்த போர்டு போட்டு வெச்சிருந்தது அந்த போர்ட்ட நாங்க பாத்தோமோ இன்னு கொஞ்சோ நாங்க தள்ளி போலான்ட்டு அப்டி தள்ளிப் போறப்போ அங்க ஒருத்தைவீங்க பத்து பேரு அங்க பர்த்டவே செலப்ரேட் பண்றதுக்காக புரிலங்க
இப்ப டேஞ்சரஸ்னு போட்டிருக்குன்றீங்க அப்புறோ எப்பிடி நீங்க போலா
அது அங்க டேஞ்சர்ஸ் ஜோன்லதா அங்க பத்து பேர் அங்க இருந்தாங்க செலப்ரேட் பண்ணிட்டு
அதுக்காக நம்புளு போணுன்னு இல்ல இல்லைங்ளா
அதுதா அது என்ன விஷ்யோ என்னன்ட்டு ஆல்ரெடி அவுங்க சொல்லிட்டாங்க அ திஸ் இஸ் டேஞ்சர்ஸ் ஸோன் போர்டுல நல்லா கிளியரா போட்டு வெச்சிருக்காங்க பட் இ இருந்தாலு அது எதுக்காக போட்டிருக்காங்க ஒரு ஆளு அனிமல்ஸ் அதுதாங்க அனிமல்ஸ் இருக்கா இல்ல அங்க வந் து தண்ணி தண்ணி ஆழ இரு ந்து அந்த இது எங்களுக்கு உள்ள அங்க பாயிண்ட் வர்ல எங்களுக்கு என்னன்னா அங்க அனிமல் ஆ செரிதா திருடர்கள் அந்த சரௌண்டிங்கா இல்ல என்னென்ட்டு எங்களுக்கு கிளியரா தெரில பட்
உங்களுக்கு முன்னாடி பத்து பேர் இருந்தாங்கன்னு சொல்றீங்க செலிபிரேஷன் டைம்
அதுதாங்க அவுங்க கிட்ட போய்ட்டு நாங்க கேட்குறோ அவுங்க வந்து வேற லேங்குவேஜ் அவுங்க எங்க லேங்குவேஜு அவுங்களுக்கு தெரியாது நாங்க ஏனா நாங்க இருக்கிற லொக்கேஷன் கரண்ட் லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா அங்க அதர் ஸ்டேட்டு பட் எங்க இரு எங்க லேங்குவேஜ் வந்து அவுங்களுக்கு தெரியாது அவுங்கள எழுந்து நிக்கறாரு ஆனா அவுங்க லேங்குவேஜ் பேசுறவங்க எங்க கூட மூணு பேரு இருக்கிறாகாங்க பட் இருந்தாலு அவுங்க கிட்ட போயிட்டு கேக்குறப்போ எ எதுக்காக டேஞ்சர்ஸ் சோன் நீங்க போட்டு வெச்சிருக்காங்கன் கேக்குறப்போ இங்க வந்து ஆழமா இருக்கு அங்க வந்து ஆழமா இருக்காது அப்டின்னு சொல்றாங்க
ம்
இதெல்லா சொல்றப்போ செரி அ தண்ணி ஆழ தி சிஸ் டேஞ்சரஸ் சோன் போட்டு வெச்சிருக்கு அதனால நாங்க சொன்னச்சு அதனால போட்டிருக்காங்க நமா தண் டில் எறங்கி குளிக்க போறோ நம்ம தமயூ போறோ த அவுங்க என்ன கே இதுக்கு தாண்டி போலாமான்னா இதுக்கு தாண்டி போனா தண்ணி நல்லா இருக்காது இங்கதா தண்ணி நல்லா இருக்கணு சரி ஓகே நாங்க சமைக்க போறோ நம்ம என்ன குளிக்கவா போறோ நாங்க நாங்க சமச்சிகிட்டு அப்டி குளிக்கறதன்னா ஆழோ இல்லாத பகுதில போட்டு குளிச்சிட்டு அப்டி இருக்கிறப்போ என்னாச்சுன்னா நடுவுல அவுங்க அவுங்க பத்து பேர் செலிப்ரேட் பண்ணிருந்தாங்கள்ள அவுங்ககிட்ட நா கா நாங்க அவுங்ககிட்ட பேசறப்போ நல்லா பேசுனாங்க அவுங்க ஆனா அது உள்ள வந்து பாத்தீங்கனா அ ஸ்மோக்கு ட்ரிங்கு எதுமே அலோடு இல்ல
ஓகே ஆ கேக்குது எனக்கு
ஹலோ
ஆ நீங்க தா சைலண்டட் ஆயிட்டீங்க எனக் கு நல்லாதா கேக்குது நீங்க சொல்லுங்க எனக்கு நல்லாதாங்க கேக்
ஹலோ ஸ்மோக் ம் ஸ்மோக் பண்ற மே எடோ ம் எது எது எதுமே லோடு இல்ல என்னன் இல்ல
ஆ அ
ஹலோ ஆனா நாங்க சமைச்சுட்டு அப்டே கு குளிச்சுட்டு சமைச்சட்டு இருக்கப்போ அவுங்க வந் திடிர்னு போன ஒன்னுயு நெலவ போற மாரி கல்ல தூக்கி எரிறது வம்பிழுக்க மாதி அந்த மாதி செயிட் எல்லா என்கிட்ட ஈடுபட்டதுக்கப்றோ நம்ம கேட்க தவல கொஞ்சோ மூவான் பன் போறோ விருக்கு மூவான் பட்டு போறோ அவுணுங்க ஒருத்த பண்ணிரு ஆ தனியா போய்ட
ம் ம்
உக்காந்து குளிக்க போட்டு நீச்சல் அடிக்க முடியாத உள்ள வெள்ள வந்துட்டு இருக்கான் போல அதுக்கப்றோம அவுங்க எங்கிட்ட காணு எங்க ஃப்ரெண்டுண்ண அவ காணு
ம் அப்றோ
குடுக்கமாட்டோ தண்ணி குடிச்சங்க வந்து பா பாக்குறாங்க ங்க ஆழ அது கல்லு கல்லு கல்லுன்றறாங்க நா நல்லாவே தெரிது கீழ இப்டி பத்துருக்காங்க அப்டின்ட்டு அதுக்கப்றோ அவுங்க தேடிகிடி பாத்துட்டு லாஸ்ட்ல எங்கேயுமே இல்லாத குரல குடுக்கலா காட்டுல கத்திட்டு அதுக்கப்றோ அவுங்க என்ன பண்ணாங்க தண்ணி உள்ள இறங்கி தேட ஆரம்பிச்சதுல அதுமா நா சொன்ன ஒன்ன அங்க போய் தேடுன தேடி அங்க இருக்குறா அவ புச்சி தூக்கின்னு வந்த ஒன்னே அவ இறந்து ஒரு மேல ஆயிச்சு ஆமாம் அ அதெல்லா என் கால இதெல்லா தொட்டு பாத்தா ஃபுல்லா சில்னு இருக்கு அவுங்க கூட்டின வந்த ஃப்ரெண்டுங்களே யாருமே எறங்காம இருந்தாங்
அந்த பத்து பேர் இருந்தாங்கள அதுல நீங்க
ஆ புரியில
அந்த பத்து பேர் இருந்தாங்கன்னு சொன்னிருந்தங்க அதுலேந்து ஒருத்தரா இல்ல உங்க கேங்கல ஒருத்தரா
அவுங்க பத்து பேர்ல இருக்குங்க எங்க கேங்கலா இல்ல
அதுதா கேக்குறே
அவுங்க கேங்குலே அதுக் அப்புமா அவனு ஃபுல்லா சாப்ட்டு இருந்தானுங்க நாங்க இங்க எங்களுக்கு எந்த பழங்கு இல்ல எங்க பத்து பேருல்ல அதெல்லா சாப்ட்டு இருக்கறப்போ சேரி நா அவுங்க நார்மலா இருந்தா இது மேரி விழுந்து இருந்தா கூட நாங்க போயிட்டு காப்பாத்தி எதனா ஹெல்ப் பண்ணிருப்போ அவுங்க இந்த மாரி பண்ணிருக்காங்க நம்ம தி திடீர்னு அவுங்க லோக்கலு இப் நம்ப இப் திரும்ப ஆம்புலஸ் ஒரு வச்சு நம்ப ஏத் ஹெல்ப் பண்ணனா லாஸ்ட்ல இங் அங்க சி சி டிவி புட்டேஜ் எந்த இதுவுமே இல்ல ஆ
நன்றி
ஆ ஓக் ஓகேங்க நன்றிங்க
கண்டிப்பா பாக்கலா